என்னங்க ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ ஃப்ரீயா இருக்க தோழி இன்னைக்கு நம்ம பேசலாமா ம் சொல்லுங்க தோழி என்ன தலைப்புல பேசி தோ பேசலா தோழி
என்ன ஜென்ரலா பேசலாங்களா
ஆ ஓகே நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நா அத அப்டியே கண்டினியூ பண்றே
சேரி ஓகேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆம் தோழி இனிமே காலைல இப்பதா என்னோட வேலையெல்லா முடிஞ்சிச்சு பாதி வேல முடிஞ்சிருக்கு பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு
நானு பையன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பையன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நானு இன்னைக்கு ஆக்சுவலி ஆ டிபி இது செய்யல மதியான சாப்பாடு செய்ல பக்கத்துல ஒரு பங்க்ஷனு கடை ஓப்பனிங்கு துணிக் கட சோ அங்கேயே வந் து ட்டு அவங்க வீடு பக்கத்துல கடை அங்க தூரமா இருக்கு அதனால சாப் சாப்பாடு மதியான அங்கதா சொல்லியிருக்காங்க சோ அதனால சாப்பாடு செய்யல பையனுக்கு டிஃபனுக்கு தோசை சாம்பார் எங்களுக்கு கலைல தோசை சாம்பாரு வீட்டுக்காரு தூங்கிட்ருக்காங்க
ஓகே ஓகே ஓ ஆ அதால இன்னைக்கு மதியான சாப்பாடங்க எட்டாவது தோழி எய்ட்த் ஸ்டாண்டர்டு உங்க பைய போஃர்த்து ஓ எப்டி போயிட்ருக்கு அவுங்களோட ஸ்டடிஸ்லா
ஆ போயிட்ருக்கு ஓகே
ம்
ம் என்ன சொல்றது ஆ இப்ப அவுங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஒரு லட்ச வருஷக்கு எடுத்து வச்சுடோனு
ஆமாங் தோழி இப்ப எல்லாமே அப்டிதா இருக் கு சி பி எஸ் ஸி சிலபஸ் நம்ம எல்லாரும் இப்போ போட்ணு அப்டின்றதுல இருக் கோ மெட்ரிகுலேஷன்லா முன்னாடி அதிகமா படிச்சாங்க இப்ப என்னான்னா அந்த சி பி எஸ் ஸி சிலபஸ் ல பாத்தீங்னா வருஷத்துக்கு ஒரு லட்சன்றது வந்து கொறஞ்சபச்சோ போக போக வந்து அது ஜாஸ் தியாதா ஆயிட்டே தா வருது ஃபீஸெல்லா இப்பெல்லா
ஆமா ஆமாங்க போன வருஷோ கட்டுனதுக்கே இந்த வருஷ நாங்க அவ்ளோ டிஃப்ரெண்டாக அமௌண்ட் கட்டிருக் எனக்கு ஆக்சுவலி ஒன் இல்ல ஒன் டுவெண்ட்டி ஆகுது
ஆஹ் ஆமாங்க தோழி இது ஒருஒரு ஆனா சி பி எஸ் சி னா உங்களுக்கு ஒன் லேக் பாயிண்ட் எதாவது ஒண்ணு ஆட் ஆகு
ஆஹ் இல்ல இப்ப என்னன்னா போன இப்ப வந்து சி பி எ சி கூட இல்ல எங்கள்து அதுக்கும் மேல ஐ ஜி சி சி சிலபஸ்ஸு ஆக்சுவலி அது சி பி எஸ் சி யாதா இருந்தது அதியும் மாத்திட்டாங்க இப்போ போன வர்ஷோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதுலயே பீஸ்லே இன்க்ளூட் பண்ணி குடுத்தாங்க ஆர்ச்சரி த கராத் தே சிலம்பம் ஆஹ் மியூசிக் கிளாஸு ஸ்விம்மிங்கு எல்லாத் தி சேத்தி இன்க்ளூட் பண்ணி குடுத்தாங் இந்த வர்ஷோ எல்லாத்துக்கு தனியா தௌசண்ட் தௌசண்ட்னாமா மாசோ மாசோ எதுல சேர்வ ஸ் ஆஹ் எதுல சேர விருப்பம் இருக்கோ அதுல சேர்ந்து இதுக்காக இவுங்கள இவுங்களுக்காக ஸ்விம்மிங் சூட் வாங்கி வச்சிருக் கோ இவங்க சொன்னதுனால கீபோர்டு வாங்கி வெச்சிருக்கோ அப்புறம் மறுபடியும் சண்ட கட்டி இது ரெண்டாவது நாங்க உங்கள நம்பி தா வாங்கி வெச்சுருக்கோ இது பண்ணி குடுங்க அப்டின்னது ஸ்விம்மிங் கல்லா சொல்லி் குடுக்க முடியாது வேணா கீபோர்டு வாய்ங் குடுத் தோட்ல்ல கீபோர்டுக்கு வேணா மியூசிக் வேணா உங்ளுக் ஃப்ரீ பண்ணி தரோ கராத்தேயு கராத்தேயு அது பேசிக்கா தெரிஞ்சதுனால கராத்தே மட்டும் ஃப்ரீ பண்ணித் தரோம் மத்ததெல்லா காசு குடுத்துதா சேரோணு அப்டின்ட்டாங்க
இது எப்டிங்க தோழி அப்போ உங்க பசங்க வந்து பையன் வந்து என்னான்ன கத்துக்கறாங்க நீங்க ஸ்விம்மிங்னு சொல்லிருக் கீங்க க இதுவும்
ஸ்ம்மிங் அதுதா எல்லாமே ஓ கேன் சொ எல்லாமே ஃபர்ஸ்ட்டு இருந்தது இந்த வர்ஷோந்தா காசு குடுத்து செய்யோனு அப்டின்ட்டாங்க அதனால நாங்க ஸ்கூல் கிட்ட எல்லா பேரண்ட்ஸும் போய் கேட்டதுனால கீபோர்டு ஓ கே அப்டின்ட்டாங்க கீபோர்டு வந்து அதாவது எல்லா ஃபீஸ்லியே அதர் ஃபீஸ்லியே கொண்டு வந்துட்டாங்க கீபோடுமு கராத்தேயும் இது ரெண்டும் மட்டும் சொல்லி குடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டாங்க மத்ததெல்லா காசு குடுத்து தா சேர்வோன அப்டின்ட்டாங்க
இப்ப ஸ்விம்மிங் எல்லா நீங்க தனியா காசு குடுத்து சேர்ற மாதிரி இரு
ஆமா ஆமா ஆல்ல நாங்க சேக்கல வெறு இந்த மியூசிக் ஃப்ரீ இது மட் டுந்தா வெளியே ஃபர்ஸ்ட் என் பையன ஃபுட்பாலுக்கு அனுப்புலா அப்டின்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தோ இந்த லீவுக் கு வெளிய போயிட்டு வந்ததுனால அனுப்ப முடியல ஆல்ரெடி ஃபுட்பால் கிளாஸ் கண்டினியூ பண்லா வெளியவே கண்டினியூ பண்லா அப்டின்டு
ஓ அப்பனா உங்க பசங்க வந்து எல்லா டை எல்லா நாளுமே என்கேஜ்டா இரு ப்பாங்கல்ல ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு ஆக் டிவிட்டீஸ் இருக்கு இல்ல ம்
த்ரீ டுவெண்ட்டிக்கு அந்த மாரி வந்துருவா வந்தானா அவ டி விதா பாத்துட்ரு தா இப்போதைக்கு இந்த மந்த்து செரி இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்லந்து அனுப்புல அப்டின் டு பசங்க பக்கத்து வீட்ல வரக்கு லேட்டாயிரு அவுங் கூட வந்துட்டு போயிட்டானா ஒரு செவன் தேர்ட்டிக்குதா வருவா வீட்டுக்கு
ம்
பக்கத்லியே வீட்லியேதா பக்கத்ல கிரவுண்ட் மார்ருக்குது வீடு பக்கத்லியேதா எட்டிப் பாத்தாது இருக்கற தூரந்தா கிரிக்கெட் வெளாண்ட்டு செவன் தேர்ட்டிக்குதா வருவா அதுக் கப்பந்தா ஹோம் ஒர்க் முடிச்ட்டு எய்ட் தேர்ட்டிகுள்ள படுக்க வச்சிருவே
ஓ சின்ன பசங்கன்றனால ஸ்கூல்லியே எப்டி ஒங்குள்க்கு ஹோம் ஒர்க்லா முடிச்ட்டு வந்துருவாங்ளா ஆ இல்ல
இல்ல இல்ல இங்கதா வச்சு ரொம்ப அதாவ் து ஒன்னு ரெண்டு மட்டுந்தா எக்ஸாம் டைத்துதா வுக்காந்துட்டு அழுகணு இவங்கிட்ட படிடா படிடா படிடா அப்டின்ட்டு அவ படிக்கிறத விட நாங்க நா படிக்கிறதுதா நெறைய இருக்கு அதேபத் ட்டு சொல்லி குடுக்குன் டூ
ம்
ஷுனே அனுப்புங்க அங்க வேற மேரேட்ல சொல்லி குடுக்காங்க
ம்
நம்ம வேற மெத்தேடே சொல்லி குடுக்கறம் அப்டின் சொல்லிட்டு டியூஷனு வேண்டா அப்டின் ட்டாங்க
டியூஷனே வேண்டா அப்டின் ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க
ஆமா மா
ஓகே அப்போ மெத்தேடு வந்து எப்டி புக்ஸ்சே எப்டி இருக்கு இங்க இருக்கிற மாரிதானே இருக்கு உங்குள்க்கு இல்ல ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருக்குமா
ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ஸும் பண்ண வுடுவாங்க அதுத் அவுங்க சொல்லிக் குடுக்கறப் விதமே வேற மாரி இருக்கு அவங்க இப்ப வந்து அடிசன் சொல்லி குடுக் க்கறாங்கன்னா இப்போ நம்ம வேஸ் அ இப்போ அடிஷன் சொல்லி குடுக்குரோம்னா ஃபிங்கர் நீட்டி ஃபோர் பிளஸ் டூ அப்டிங்கும் போது அவங்க வேற மெத்தேட்ல சொல்லி குடுப்பாங்க அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா எஜுகேஷன் டீச் பண்றல அ அ அந்த மாரி ஆமா ஆ ஆமா மா
ஆனா இப்பதா இந்த ஐ ஜி சி சிலபஸ்லா நெறைய வந்துருச்சு சில்ல அதுலியே நெறைய அட்வான்ஸ் லெவல்லா இருக்கு கேம்ரேட்ஜு ஆ வேற
எல்லா புக்ஸு கேம்பிரிட்ஜ்தா
ஓ எல்லா புக்கு கேம்பிரிட்ஜ் ஓகே ஓகே எதாது இங்கிலிஷ் எக்ஸாம் தனியா எதாது இருக்கா ஸ்போக்கனு இல்ல அந்த மாரி எதாது இருக்கா
இல்ல இல்ல இது வெச்சிருக்காங்க என்னது என்ன எக்ஸாமு அயோ மறந்துச்சு
எக்ஸாம் இருக்குமே
கேம்ப்ரேட்ஜ் இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சிருப் ப்பாங்க அந்த எக்ஸாம்க்கு அதுக்கு தனியா பேப்பர்லா சொல்லிருக்காங்க எழுநூறுபா என்னமோ ஒவ்வொரு வர் சும்ம அதுக்கு மெடல்ஸு சர்ட்டிஃபிக்கேட்ஸு எல்லாமே குடுப்பாங்க ஆ என்னமோ பத்தீங்க எக்ஸாம ஆ ஒரு சப்ஜக்ட்டுகு ஆ ஒலிம்பியிது எக்சாம்
ஆ ஓகே இவுங்குள்க்கு ஆ இருக்கு ஆமா இருக்கும் எல்லாத்துக்குமேவு கு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸு இருக்கும் இதுல வந்து வந்து மா இதுல என்ன ஒரு இதுன்னா ஆ நம்மளோட ரிப்போர்ட்டுமே நம்பளுக்கு குடுத்துருவாங்க பாத்துருக்கீங்களா எதுல அவுங்க வந்து வ மார்க்க மிஸ் பண்ணாங்க ஒரு ஒரு ஆப் டியூடூட்டு இருக்கும்ல ஆ கிரிட்டிக்கல் திங்கிங் ஆ இத்தன கொஸ்டின்ல இவுங்க இத அட்டன் பண்ணியிருக்காங்க இத அட்டன் பண்ணல ஸ்டேட் ரேங்க் க்கு ஆ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கு ஸ்கூல் ரேங்க்குன்னு சொல்லி எல்லாமே வரும் இல்ல
ஆமா ஆமா ஆமா
ஆ அதுக்கு நானும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டே அப்புறம் பாத்தா அப்புறம் கிளாஸ் பெருசாக பெருசாக அது என்னமோ அந்த புக்ஸ படிக்க முடியாதளவுக்கு இருந்துச்சு
பண்ணணு அப்டிண்ட்டாங்க இப்ப அவுங்க நாங்களு விட் விட்டுட்டோ நீ இப்டியே பண்ணாத விடு அப்டிண்டாங்க ஆனாலு அவுங்க குடுத்துட்டுதா இருக்காங்க இது பண்ணிட்டுதா இருக்காங்க எவ்ளோதா காஸ் குடுக்கறது ஆனுவல் டேக்கு அது போக கராத் தேக்கு வந்துட்டு ஆ சிக்ஸ் மந்த் ஒன்ஸு ஆ இது பண்றோமோ இல்லியோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாங்கிட்டு ஒரு பெரிய கப்பு அதா ஸ்கூலுக்கு போய் கார்க்கே கராத்த இது பண்ண அப்டின்னு சொல்லிட்டு காம்படீஷன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப் மட்டு குடுத்துருவாங்க இல்லாட்டி மறுபுடியு இன்னு சிக்ஸ் மந்த்ல பெல்ட்டு இவங்க வந்து பிளாக் பெல்ட் வரைக்கு குடுத்துருக்காங்க எல்லாத்துக்கு
ஓகே
இதெல்லா உண்மையா குழந்தைகளுக்கு தெரியுமா பிளாக் பெல்ட்டு வெரைக்கு அவுங்க கத்துருப்பாங்களா
இல்ல களா அவுங்கள கேட்டா தெரியுமே ஸ்கூல்ல கிளாஸ் டைம்ல ஏதாது பிராக்டிஸ் பண்ணிருக்க
பிராக்டிஸ் பண்றாங்க அந்தளவுக் வந்துட்டு பிளா பிளாக் பெல்ட்டுனா ஒருத்தவுங்கள வந்துட்டு ஆக்சுவலி நம்ம இது பண்றளவுக் கு ஒரு ப்ரீ கேஜி கொழந்தைக் கூட தெரியு அப்டின்னா அதெல்லா இதுதான
ஆ ஆமா இந்த ஏஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து பிளாக் பெல்ட்டுன்றது வந்து ரொம்ப
ஆ எல்லா பெல்ட்டு எல்லா கலர் லியு பெ பெல்ட்ட வாங்கிக் அதனாலயே எங்க வீட்டுக்கார் டூ இயர்ஸா எதுலியு க்காது அப்டின்ட்டாங்க எல்லா பொண்ணு என்ன ஆ என்னோட ஃப்ரெண்ட் ஓட கொழந்தை இருக்கு அவள எல்
ம்
எல்லாத்துலியு இந்த மேல வாங்கி வாங்கி வச்ட்டு என்னவங்க பண் போறீங்க அப்டி நெறைய பேரு சேக்கறது இல்ல அப்புற நாங்க சே மொத்தமாவே இவுங்க கிளாஸ்ல சிக்ஸ் ஸ் மெம்பர்ஸ் தா ரெண்டு பாய்ஸ் இவுங்கூட சேந்து ஒரு பாய் மட்டுந்தா அப்புற ஃபோர் கேர்ள்ஸு அவ்ளோதா ஸ்டென்த்து ஆஹ ஃபோ டூ பாய்ஸு ஃபோரு கேர்ள்ஸு
ஓ ஸ்டரென்த் வந்து சிக்ஸ்ஸு
ஆமாமா
பர அட்டென்ஷன் நல்லா கெடைக்குல்ல உங்களுக்கு ஆறு பேரு ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா அ மிஸ் எல்லா நல்லா நோட் பண்ணுவாங்கதான
எவ் எவ்ளா நல்லா சொல்லி் குடுக்கோனு ஆனா முந்தா நேத்து கூட ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அ அல்காரிதம் இது சம்திங்கு கீவேர்ட்ஸ் வந்துட்டு எழுதிட்டு வர சொன்னாங்க இப்பதான ஸ்டாட் ஆயிருக்குது கீவேட்சஸ் ஸ்பெல்லிங் எழுதிட்டு வர சொன்னாங்க அல்காரிதம் ஸ்பெல்லிங் எழுதிருக்காங்க மேக் கீழ வந்து உன்னொரு அது எதோ அல்காரிதம் அப்டின்னு எழுதிருக்காங்க மேலே வந்து அல்கார்தம் ஸ்பெல்லிங் திருத்திருக்காங்க தப்பா எழுதிருக்கா அப்டின்ட்டு கீழே அதே அல்காரிதத்த கரெட் பண்ணிருக்காங்க ஐ மீனு கரெட் டு ஸ்பெல்லிங் கரெட்டு அப்டின் சொல்லீட்டு எங்க வீட்ல ஃபோனு போட்டோ எடு த்து அனுப்பிட்டாங்க என்ன ம ஆறு பேரு தா இருக்காங்க இவீக்கூடம் உங்கனால பாக்க மு டியாம என்ன இது ஸ்கூல்ல இது பண்றீங்க அப்டின் சொல்லீட்டு அட்ஜஸ் பண்ணீட்டு உன்னு ஒன் இயரு ஃப்ஃப்த் வரைக்குந்தா அங்க அதுகப்றோ வேற ஸ்கூல் மாத்தோணு அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோ வேற வழியில்ல ப் ஸ்கூல் மாத்துனா வேற எதா ஒருமார பசங்க இதா ஆயிருவாங்க அப்டின் சொல்லீட்டு செரி மாத்த வேண்டா அப்டின் சொல்லீட்டு வெச்சிருக்கோ நானே பேசிட்ருக்கே
ஆமாங்க தோழி அப்டின்னில்ல ஆமா சில ஸ்கூல்ல அ அப்டிதா இல்ல இந்த மாதிரி ஆ ம் ஆ செரி நா கால் பண்றந்தோழி இந்த நம்பர் தான ஆ ஓகே ஆ ஓகே ஆ தேங்க்ஸ்ப்பா